ஹலோ
ஆ அப்புறோ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க மேம் நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா
ஆ சாப்டாச்சு என்ன இப்போ என்ன பண்ணிட்ருக்கீங்க
நான் ஒன்னு பண்ணல ப்ரோ சும்மாதா வீட்ல இருக்கே
வீட்ல தா இருக்கீங்க ஒர்க் போய்கிருந்தீங்கள
இல்ல நா வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு மூணு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு முடிச்சுட்டு நா அப்புறம் வந்து வீட்ல வந்து வெளியில எல்லா போக கூடாது சொல்லிட்டாங்க எதுக்கு சென்னை சைடு அந்த மாரில்லா ரொம்ப லாங் எலா போ வேணா நீ வந்து வீட்ல இருந்தே போயிட்டு வர மாரி ஏன்னா இந்த காலகட்டத்துல பொண்ணு வந்து பத்திரமா இருக்கணு அப்டி தான யோசிப்பாங்க எங்க வீட் வீட்லயு அதேதா என் கண்ணு முன்னாடி இருக்கணு அப்டின்ற மாரி யோச்சனால சேரி இவுங்களுக்காவது சேரி ஆ ஆ வேற படிக்கலாம் பாத்த சேரி வேணா ஒன் இருக்கட் போலா அப்டினு விட்டுடே அப்புறோ வீட்லியு கொஞ்சோ கஷ்ட இருந்துதா சேரி வெளில்லா போனா ஹாஸ்டல் நீ சாப்டிட்டியா ஓ சொல்லிட்டு வீட்ல இருந்தே போலா எங்க ஊருக்கே கம்பெனி பக்கதுல இருந்துச்சு வேன் வந்து எங்க வீடான்டே வந்துரு சேரி ஓகே வீட்ல இருந்தே கொஞ்சோ தூரம் தா ஒரு பத்து வீடு தள்ளி போனாலே வேன் வந்துரு சோ அதனால ஷிப்ட்டு மாரிரும் அதுவு செரியா அப்புறோ அங்க போன ஆமா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அங்க போயிட்டே அதுக்கப்புறோ கொஞ்ச நாள் நா ஒருக் செரி நம்ம எதுக்கு இந்த ஃபீல்ல இருக்குணு நம் படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடா ஒரு நல்ல ஆமா அதுக்கு போலாட்டு கோர்ஸ் போனே ம் சொல்லுங்க ப்ரோ.
ஆ சொல்லுங்ம அ நா வந்து ஆ ஆ நான தே தா மேம் காலேஜ் முடிச்சே காலேஜ் முடிச்ட்டு வீட்ல இன்மேல் சும்மா ஒக்காந்துர கூடாதுனு கோர்ஸ் படிக்லா அப்டின் கேட்டே வீட்ல அவுங்கள்லா எல்லாரு சொல்டாங்க அதெல்லாம் படிக்க வேணா. வேலைக் போ வேலைக் போய் வேலய கத்துகிட்டாதா அதுக்கப்றோ கோர்ஸ் படிச்சிக்லா அப்டின் சொல்லி சென்னைக் அம்சுட்டாங்க அப்டியே கொஞ்ச கொஞ்சமா ஸ்ட்ரகுள் பண்ணி இப்போ ஒரு ஒரு ஸ்லெவலுக்கு நறைய கோட்ஸ்லா படிச்சு ஒரளவுக்கு வந்தாச்சு ஒரு
ம் ம் இப்ப நல்ல வேலைல இர்க்கீங்க?
ம்.
ஆமா மேம் நா கோ வேலைலருக்கே.
வேல நெறைய இருக்கு ஆனா எனக்கு வந்து எப்டினா இந்த மாரி தில்லாலமா ஒரு நல்ல இந்த ஒரு அட்சூ பண்ற அளவுக்கு அந்த மாரி ஒலு வேலைய பண்ணுன்னா சொல்ட்டு நான் வந்து என்ன பண்ணே கோர்ஸ் திருச்சில போய் மூணு மாசோ அட்டென் பண்ணே ப்ரோ. செரியா மூணு மாசந்தா பண்ணே அத வெச்சு வேல கெட்ச்சிடுன் நெனச்ட்டு அ வேல கெடச்சிடு அப்டின்ற மாரிதா எ ஃப்ரெண்ஸ்லா சொன்னாங்க அவ கூட சேந்து போய்ட்டே. போயிட்டு முடிச்ட்டு வந்ட்டே. பாத்தா நீ நா படிச்சது மேக்ஸு. நா வந்து டிகிரி முடிச்சது மேக்ஸு ஆனா வந்து நா வ ந்து கோர்ஸ் போனது அது வந்து ஐ டி ரிலேட்டடு அ நீங்க எதுக்கு ம் காலேஜ் முடிச்டிங்க ரெண்டு வர்ஷோ முடிச்ட்டு ரெண்டு வர்ஷோ என்ன பண்ணிங்க அப்புறோ எதுக்கு அப்புறோ கோர்ஸ் போனீங்க அப்புறோ இது ஏனா இப்ப வந்து பி சி ஏ இல்ல பி எஸ் சி கம்யூட்ட சயின்ஸு இவுங்குளுக்ல்லா முடி ச்சவுங்களுக்கே வந்து ப்ரெஷரா இருந்தாதா அதுவு எல்லா கம்பெனில்லா வேல எடுக்க மாட்டாங்க. அது வந்து இல்லாம எக்ஸ்ட்ரா கோர்ஸ்லா பண்ணிருந்தாதா சும்மா ஸ்டாடப் கம்பெனிலியே வேலக்கி எடுப்பாங்க. நா வந்து முடிச்சிட்டு ஒரு மூணு மாசோ கோர்ஸ் போனா எனக் எப்டி வேல குடுப்பாங்க நா நறைய அ ஃபோன்லியே தா ட்ரை பண்ணே ஆனா மோஸ்லி எல்லாமே என்னுடைய எ ரெஸ்யூம் வந்து ரிஜெக்ட்தா ஆச்சி. அ ஆமா ஆனா நம் நெறைய ஆமா எக்ஸ் இதுக்கே வந்து முடிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்பாங்க. நம் காலேஜ் முடிச்சிட்டு போனாலே எக்ஸ்பீரியன்ஸ் கேப் பாங்க நா காலேஜ் முடிச்சு ரெண்டு வர்ஷோ ஆவுது அதுவு இல்லாம ஆ செரி ஓகே இது செட் ஆவாது சொல்லிட்டு நா வந்து நான் ஐ டி ட்ரை பண்ணே. சிஸ்டம் ஒர்க்லியே வேற இது ட்ரை பண்ணே பட் வந்து அப்ப வந்து எல்லா எட்த்துலியும் ப்ரெஷர் தா எடு த்துட்ருக்க அப்டின்டாங்க மோஸ்ட்லி வந்து அதுல்யே ரிஜெக்ட் ஆயிட்சி. கடுப்பா இந்துச்சி ஒரு மூண் நால் தடவ போய்ட்டு போய்ட்டு வந்தே எங்க வீட்ல திட்ட ஆரம்ச்ட்டாங்க.
ம் இப்ப வீட்லதா இருக்கிங்களா ஃப்ரீயா?
ஆமா சேரி நம்முளு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வெ எங் வீட்ல இனிமேல் சென்னைக்கே நீ போக்கூடாது அப்டினு எப்ப பாத்தாலு போய்ட்டு போய் ட்டு வர எங்க வேல கெடைக்கிது எதுக்கு இங்கியே நா ட்ரை பண்ணி கெடைச்ச வேலக்கி போ அப்டின்னாங்க. இங்க எனக்கு புடிக்க மாட்டிது இங்க இருக்குற வேல எனக்கு செட் ஆவ மாட்டிது இந்த வேலைலா நா போ மாட் டைம் சுட்டு நா இப்ப என்னா பண்ணே செரி நம் எதுக்கு ஃபோனு இருக்கே ஃபோன்லந்து எதனா வேல பாப்போ அப்டி சொல்ட்டு அப்றோ கொஞ்ச கொஞ்சோம் காயின்ட் மாரி பேர் கூட வந்து கான்டெக்டு கனெக்ட் ஆகி அப்புறந்தா வந் சின்ன சின்ன அந் மாரி ஃப்ரீலேன்ஸிங்கா ஒர்க் பண்ற மாரி வேல அந்த மாரில்லா பாத்துட் டுருக்கே ம்
ஆ ம் ம்
அதுனால அப்பறோ இப்ப என்ன ஒரு ஐடியால இருக்குனா நம்ம பட் திரும்ப படிக்கலா பி ஜி பண்லா அப்டின்ற ஒரு ஐடியால இருக்கெ
எதா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்லாம்லா டி என் பி எஸ் சி எஸ் எஸ் சி எல்லா இப்ப நெறையா போறாங்கல அதெல்லா ட்ரை பண்லாம்ல
நீங்க சொல்றது கரெக்ட்தா ப்ரோ இப்ப நா காலேஜ் முடிச்சே மூணு வருஷோ ஆவுது நா எனக்கு டி என் பி சி ல இன்ரெஸ்ட் இருந்தா நா அப்பந்தே எங்கூட படிகிறப்பே அப்பேயே டி என் பி எஸ் க்லா ட்ரை பண்ணிக்ட்டுதா இருந்தாங்க எல்லாருமே அவங்க கூடே நானு ட்ரை பண்ணிருக்கலா எனக்கு வந்து எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ல அப் எனக்கு அப்பே வந்திருக்கணு இப்ப இப்ப எனக்கு இப்ப பண்றதுக்கு எனக்கு விருப்பொ இல்ல ம்ம ஒரு ஒரு எடத்துல நம்ம கால் வச்சுட்டோ மதுலே போலாமே எதுக்கு மாத்தி மாத்தி இப்ப இது கெடைக்கிலன்னா அது அது இல்லனா இது இப்டி இருக்கதுக்கு நாம நா எனக்கு இதுதா நா நெனைச்சுட்டே சோ எனக்கு வந்து இதுதா பண்ணணுன் தோணுதுன்னா அதையே பண்ணிட்டு போய்லா அதனால சொல்ட்டு நம்ம திரும்பல்லா கோர்ஸ் முடிச்ட்டு திரும்பவு ட்ரை பண்லா அப்டின்ற மாரி ஒரு யோசிக்குறே ம் ம் ம் ம் அப்றோ ஒங்க வீட்ல எல்லா
ஆ வீட்ல எல்லா நல்லாருக்காங்க அவுங்களு டி என் பி எஸ் சி தானா ட்ரை பண்ணியிட்டுக்காங்க ஆனா காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போறதுங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயந்தா அதா ரொம்ப ஸ்ட்ரகுள் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வர்றதுக்கே ஒரு ரொம்ப ஸ்ட்ரகுல் ஆகணு ஏனா காம்படிஷன் ஹெவி காம்படிஷன் எல்லாருமே வந்து அடிச்சு மேட ஏறி ஓராளாதா இருக்காங்க எல்லாரு யாரு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ற மார்லா இல்ல இப்போ
அப்றோ இப்ப நா சொன்னல்ல என் கூட இப்ப காலேஜ் படிச்சவங்க எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு இப்போ அவ்ங்களே ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வேல கெடைச்சிச்சு அதுவு இப்ப நா காலேஜ் தேடு இயர் படிக்கிறப்புலந்தே மூணு வருஷமா அது கவர்மெண்ட் படிச்ட்டு இருந்தாங்க ரெண்டு பொண்ணுங்க அப்புறென்ன நெறைய பேர் படிச்சிட்டு இருந்தாங்க அப்பேய கிளாஸ்ல போய் புக் கிளாஸ் நடத்துவங்க நடுல இதுவுங்க உக்காந்து டி என் பி எஸ் சி க்கு ஸ்கூல் புக் படிச்சுனு உக்காந்துன்ட்டு இருக்குங்க சிக்ஸ்த்து டுவெல்துக்லா டென்த்தலா இருக்குல்ல அந்த புக்க இப்ப பாத்தீங்கன்னா இப்பந்தா போன வருஷந்தா அவளுக்கு வேல கெடச்சுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கிட்ட வேலைக்கே போவாம காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போவாம டி என் பி எஸ் சி க்குனே உக்காந்துன்னு ஃபுல்லா பிரிஃப்பேர் பண்ணாங்க
ம்
அதனாலதா இப்ப அந்த விஷயோ அவ்ங்க வந்து ம் அவ்ளோதா இப்ப ஒரு வருஷோ ரெண்டு வருஷோ வேல கெடைக்கலன் விடாம அவங்க அதுக்கே திரும்ப ப்ரிஃப்பேர் பண்ணி நல்லா படிச்சு அதுக்காகவே டைப்பிங்லா முடிச்சிட்டு இந்த மாரி அவங்க எஃபெக்ட் போட்டதுனாலதா இப்ப அவங்களுக்கு வேல கெடச்சிது
நீங்களு எபக்ட் போடவேண்டியதானே
எனக்கு அப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல அதுதா உங்கள்ட்ட சொல்ரே எனக்கு வந்து டி என் பி எஸ் சி ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அவங்களுக்கு வந்து டி என் பி எஸ் சி ல கவர்மெண்ட் ஜாப் கெடைக்கணு வாங்கணு வாங்கணும்னு அவ்வளோ ஒரு கான்பிடென்டா இருந்தாங்க அதுனால்ல தா அவங்களுக்கு கெடச்சுது எனக்கு அப்பவே எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணா எனக்கு வந்து ஐ டி அந்த மாரி ரிலேட்டடா போனும்ன்ற ஒரு இது தா எனக்கு
ம்
அண்ணா நா வந்து நா நா ஐ டி தா நா படிச்சது காலேஜு சோ அதனால தா எனக்கு பி சி ஏ எதனா வந்து எம் எஸ் ஐ டி இந்த மாரி படிக்கலா அப்டின்ற மாரி ஒரு ஐடியால இருக்கே நாம அவங்க விடாம இது பண்ணனால தான் அவங்களுக்கு கெடைச்சது நம்ம எதுக்கு விடணும் நம்மளும் விடாம அத ட்ரை பண்ணலான்ற ஒரு ஐடியால இருக்கேன்
ஒக்கே ஒக்கே சேரி நல்லா பண்ணுங்க நல்லா ஆ நல்லா பண்ணுங்க
உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் போனும்னு ஆசையாப்போ
ஓ புரியலைங்க நீங்க பேசுறது புரியல
இல்ல உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் போணும் ஆசையான்னு கேக்குறேன் கேக்குதா புரோ உங்களுக்கு
ப்போ புரில சிஸ்டர் நீங்க என்ன சொல் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க புரில எனக்கு
உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் போணும்னு ஆசையான்னு கேக்குறேன்
ஆஹா இல்லயில்ல சிஸ்டர் நாலாம் ஏஜ் ரொம்ப குரையிது இனிமேல்லாம் கவர்மெண்ட் ஜாப்லாம் போக முடியாது ஆல்மோஸ்ட் தேர்டி டூ தேர்டி த்ரீ ஆயிருச்சு இப்பல்ல எங்க கவர்ண்மென்ட் ஜாப் போறது ஆல்ரெடி பன்னெண்டு டுவல் இயர்ஸ் வந்து பிரைவேட் ஃபீல்டுலயே ஒர்க் பண்ணியாச்சு செரி சொல்லிட்டாவே
ஆ எல்லா இப்ப பிரைவேட்ல இருந்தாலும் கவர்மெண்ட்ல இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஹெவி காம்படிஷன் தான்
ம்
ஆ ஆமா அதுக்கே வந்து ஐ டிலயே இருந்து நெறைய பேரு வந்து வேலைய விட்டு தூக்குறாங்க ஏ ஐ வந்துட்டதுனால இப்ப வந்து நெறையப்ப நெறைய பேர் எல்லாருமே எம் பி ஏ இன்ஜினியரிங் இந்த மாரி போட்டறாங்க ஆனா எல்லாருக்குமேவா வேல கெடைக்கிது என்ன செலக்டடா ஒரு சிலவங்களுக்கு அந்த மாதிரி இப்ப நானே இப்போ ஒரு எடத்துக்கு போறே நெனச்சிபாரு இப்ப நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் நான் வந்து நார்மலான ஒரு யூனிட்சிட்சுல தான் முடிச்சுட்டு வரேன் ஆனா இன்னொருத்தவங்க என் கூட வராறங்க அவங்க வந்து ஒரு நல்ல பெரிய யூனிவர்சிட்டில நல்ல பெரிய காலேஜ்ல படிச்சு சுட்டு ஆனா சேம் டிகிரி தான் ஆனா என்ன எடுப்பாங்களா அவங்க எடுப்பாங்களா நீங்களே சொல்லுங்களே வேலைக்கு கேக்குதா ப்ரோ
ம் அவங்கள தா எடுப்பாங்கலா பை ஏ ம் அ ஆ கேட்குது கேக்குது நல்ல யூனவர்சிட்டியில படிச்சவங்கள தா எடுப்பாங்க மோஸ்லி
ஆமா அப்ப வந்து நாங்க வந்து ஒரே ஒரே டிகிரி தா ஒரே நீங்களுடைய வந்து நாங்க பேசுறதா இருந்தாலு சரி நாங்க எல்லாமே ஒன்னாதா இருக்கு அந்த கம்யூனிகேஷனா இருந்தாலு சரி இல்ல நாங்க குடுக்குற அந்த ஹம் எஃபெக்ட் ஆ எல்லாமே ஒண்ணுதா இருக்கு ஆனா வந்து நா வந்து சின்னதா ஒரு நார்மலான ஒரு காலேஜ்ல கவர்மெ் காலேஜ் எம் ஏ முடிச்சிட்டு வர அவங்க பெரிய யூனிவர்சிட்டிசல முடிச்சாங்கன்னா இப்ப வந்து அவங்களதா எடுப்பாங்க அப்படி இருக்கிறப்ப மத்தவங்களல்லா என்னா பண்ணுவாங்க இந்த மாரி அதனாலயே வந்து நிறைய பேர் வேலை இல்லாம இது பண்றாங்க
ம் ஓகே
நீங்க ஆனா அப்பயே வேலைக்கு போனதுனால இப்ப ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்க ஆனா இப்பல்லா வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலை கிடைக்குனா ரொம்ப கஷ்டம்தா புரோ ஆண்ணா
உம் கண்டிப்பா அவுங்களுக்கு ல்லா அவ்வளவு சீக்கத்தலாம நா வேலை கிடைக்கவே கிடைக்காது
ஆமா அப்டியே வந்து நம்மகிட்ட நெறைய ஸ்கில்லு நெறைய நாங்க இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கோ இது படிச்சிருக்கோ இது படிச்சிருக்கோனாலும் நீ ஓவர் குவாலிபிகேஷன் அப்டின்னு கூட ஒரு ரிஜெக்ட் பண்றாங்க தெரியுங்களா
ம்
ஆ எனக்கும் கிடைச்சது பட் ஆனா போயட்டு வறது செட்
ஆ ஓகே சிஸ்டர் நா ஒரு நிமிஷ இருங்க உங்க ஆஃபீஸில்ல இருக்க சிக்னல் ஓகே ஓகே பாய்ஸ்
ம்